ஹலோ
நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேங்க
ரொம்ப நாளா ஃபோனே பண்லேங்க சரி நானே கூப்ட்டே என்னாச்சு ஃபோனே பண்ல
அது வாங்க கொஞ்சோ வெளியில போய்ருந்தே கொஞ்சோ வேல இருந்துது அதனால வெளியில போய்ட்டு வர்றதுக்கு போவ அழச்சல் ஒரே அழச்சலுங்க ஃபோன் பண்றதுக்கே நேரொ இல்ல காலையில போனா ஈவ்னிங் ஒரு ஆறு மணிக்கு தா வரெங்ளா அப்ரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா நைட்டு டிஃபனுக்கு ரெடி பண்றதா இருக்கு காலையிலே கெளம்பி போறதுனால வீட்லயு வேல அப்டி அப்டியே கெடக்குங்ளா வந்துதா செய்ற மார்ருக்கு கு அதனால நேரொ ஆயிருதுங்க கூப்டுறதுக்கு டைமே இல்ல
சேரி சேரி பரவால்லங்க பசங்ல்லா நல்லா இருக்காங்ளா எல்லாருமே
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்கங்க ஸ்கூல் பேய்ட்டு வந்துட்டாங்க
சேரி சேரிங்க என்ன சமையல் இன்னைக்கி
இன்னக்கி நாங்ளா இன்னக்கி வந்து சாம்பார் வச்சு முருங்கை கீர பொரியல் பண்ணிருக்கேங்க
ஓ முருங்கை கீரைங்ளா சேரி சேரிங்க நா இன்னக்கி ரஷோ வச்சு கேரட் பொறியல் பண்ணங்க கேரட் பீன்ஸ் பொறியல் பண்ணோ
சேர் செரிங்க
சேரி சேரி எங்க வீட்டு பக்கத்ல பாத்தீங்ன்னா நல்ல காத்து ங்க இங்கலா வெயிலு ஸ்நிக்கல பாத்தீங்ளா செம்ம வெயில் இல்லீங்ளா மரத்துக்கிட்ட போய் உக்காட்டோங்க நாங்க நல்லா ஜாலியா உக்காந் பேசிட்டு பக்கத்து வீட்லக்காரங்கட்லா பேசிட்டு அத ஜாலியா இருந்தங்க வேப்மர கீழ உக்காந்தா அவ்ளோ நல்லா இருந்துதுங்க
ஓ வேப்மரம் இருக்குங்லா
ஆமாங்க நல்ல எல்லா நல்ல நல்ல மரமா இருந்துது ரீசன்டா வெட்டிடாங்க எல்லாத்தியுமே எங்க வீட்ல இப்ப ஒரே ஒரு மரந்தாங்க இருக்குது எங்க வீட்டு ஜன்னல் கதவ தொரந்து வச்சா போதுங்க அப்டி நல்லா காத்தடிக்குங்க
அப்டிங்களா வேப்ப மரோ ஆனா காத்து கூலிங்கா வருல்லங்க
ஐயோ ஆமாங்க நல்லா கூலிங்கு ஆறு அஞ்சு மணி அஞ்சற ஆச்சுனா நல்ல வீடு கூலிங்க ஆயிருங்க
ஆ வேப்ப மரோ பாத்தீங்கன்னா நல்ல மருத்துவ குணங்கள் நெறஞ்சது இல்லைங்ளா
கண்டிப்பாங்க இந்த நீங்க நீங்க நோட் பண்ணிருக்கீங்க நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது நம்ளுக்கு அம்மா போடும் இல்லைங்க அம்மா போடும்போது பாத்தீங்கன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க அந்த வேப்பு மரத்தை எடுத்து அந்த எலைக்கி தலை கற்றிடுவாங்க போத்தி விடுவாங்க அப்ப பாத்தீங்கன்னா அதெல்லா அரைச்சு அப்ப அப்டி வச்சு குடிக்க சொல்வாங்க டம்ளர்ல ஊத்தி இந்தா குடிகுடினு சொல்லுவாங்க நம்மளாம் அப்ப வேண வேணா சொல்லு வோ இல்லைங்ளா இப்பதா பாருங்க அதோட அருமயே தெரியுது அத பத்திங்கிச்சுக்கோங்க அத குடிச்சது ன்னா இப்போ ரீசன்டா பாத்தீங்கன்னா முப்பது வயசு அந்த மாரி இருக்குறவ்ளுக்கு சுகர் அதிகமா வருது சொல்லி நியூஸ் லயே போடுறாங்களா நம்ம அதெல்லா நம்ம இப்ப இருந்தே நம்ம கற்றால ஜூஸு இந்த வே வேப்பம்பூ ஜூஸ் அதெல்லாம் போட்டு குடிச்சுங்கீனு வைங்களே அ இந்த சுகரே வராது நம் பாடில
ஆமாங்க நீங்க சொல்றது உண்மதா அப்புற பாத்தீங்கன்னா அ இப்ப நீங்க அரச்சு குடிக்கிற றாங்கனு சொல்றீங்கள்ள இன்னொன்னு பாத்தீங்கன்னா வேப்பம் பூவு இருக்குல்ல வேப்பம் பூவுல ரச வச்சு குடிப்பாங்க அ சாப்பிடுவாங்க அது வந்து ஒடம்புக்கு ரொம்ப நல்லதுன் சொல்வாங்க
ஓ சேரி செரி
தேவ அதையு மஞ்சளையு சேத்து த்து வச்சு அரச்சி பூசணு அப்டின்னா
ம்
ஒரு சிலருக்கு வந்து முகத்துல கருப்பு கருப்பா அவுங்க ளத்தீங்கன்னா இந்த மா வேப்பன் எலையையும் மஞ்சலும் அரச்சி ஒரு கால் மண் நேரோ இருபது நிமிஷம் வச்சுட்டு குளிச்சாங்க அப்டின்னா அந்த கருப்பு நீங்கு உங்களுக்கு தெரியு
ஓ ஆமா ஆமாங்க பாத்துருக்கே பொன்னிற்க்கேங்க பாட்டிலா அதான் பண்ணி குடுப்பாங்க சின்ன வயஸ்ல எங்களுக்குக்கெல்லா தேச்சு விடுவாங்க குளிக்கும்போது அதெல்லாம் பண்ணிருக்காங்க
அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேப்பமரத்துல வேப்ப எண்ண வந்து மருத்துவ குணங் கள் நெறையேங்க அந்த வெயில் காலோ வந்துட்டா வேப்பம்பழம் பொறுக்கிருக்கீங்களா நீங்களா
ஓ பண்ணிருக்கோங்க சின்ன வயசுல பண்ணுனது எல்லா
ஆஹ் உம் என்ன பண்ணுவீங்க வேப்பம்பழத்த பொறுக்கி
பொறிக்கி விளையாடுவோ அதுவ தொட்ட கசப்பா ருக்குன்ட்டு
அ
துய்க்தூக் போட்டு விளையாடுவோங்க அது மருத்துவ குணம் புரியாம
அப்டிங்களா நாங்களா இன்னா தெரியீங்களா பண்ணுவோ நாங்க வந்து வேப்பம்பழத்த பொரு ஒரு சிலர் வந்து அப்டியே அது நல்ல பழமா நல்ல மஞ்ச கலர்ல இருக்கிறதா அப்டியே சாப்டுவாங்க நாங்களா வந்து என்னப் பண்ணுவனா அ அது வந்து அந்த சீசன்ல வேப்பம்பழ சீசன்ல வந் து எல்லாரும் வண்டியில வந்து வேப்ப கொட்ட வாங்குவாங்க அதனால அந்த வேப்பம்பழத் த வாங்கி பொறுக்கிட்டு வந்து ம் நல்லா தண்ணியில ஒரு நாலஞ்சு கழுவு கழுவி விருவோங்க கழுவீட்டு சாக்கு விரிச்சி நல்ல காய வெச்சிருவோன காஞ்சதுக்குப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து நூற்ரூபாய்க்கு எடுத்துப்பாங்க அதனால அப்ப ஸ்கூல் டைம் ஸ்கூல் அ ஸ்கூல் ப டிக்கிற பிள்ளைங்க தானே நூரூபாங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அப்ப வந்து நாங்க அந்த வேப்பங்கொட்டையில அவுங்க பொருகிட்டு வந்து காய வெச்சி அத அவுங்களுக்கு எடைக் கிப் போடுவோ அவுங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப வேப்பாங்கோட்டய வந்து இவ்ளோ வெல எல்லா ஒரே நேரத்தில செய்ய முடியாது இல்லங்க இது மாரி இப்ப கொஞ்ச கொஞ்ச பேர் வச்சிருக்கிறத அந்த தெருவுக்குள்ள வந்து நெறைய பேர் பண்ணிருப்பாங்க அதெல்லாம் ஒரு பத்து கிலோவுக்கு வாங்கிட்டு போயி அவுங்க எண்ணெ ரெடிப் பண்ணுவாங்க வேப்பங்கொட்டையில அதுதான் இப்ப கடைங்களுக்கெல்லா வந்து வேப்பெண்ணயா வர்றது தூய்மையான வேப்பண்றது வேப்பெண்ணங்கரது இந்த மாரி எடுக்கிறத்தா
ம்ஹும் ஓ அப்டிங்களா சேர் செரிங்க எனக்கு நான் இப்பதான் நீங்களா சொ எனக்கே தெரியுது பரவால்லிங்க
அதே அதே உம் தெரிஞ்சுக்கோங்க அதே மாரி வேப் பம்பழ சீசன் வந்துச்சுன்னா இனிமே அதை ட்ரை பண்ணுங்க வாங்க வருவாங்க
ம் ம் கண்டிப்பாங் கண்டிப்பா நா ட்ரை பண்றேங்க உம் இன்னிக்கு பாத்தீங்கன் வச்சுக்கோங்களேன் எங்க கேட்டுல பக்கத்து வீட்ல ஒருஅண்ணன் நாய் கடிச்சிருச்சுங்க அவுங்க என்னப் பண்ணாங்க நம்ம இந்த முருங்க முருங்க மரம் இருக்குல்லிங்க முருங்கக்கீரய எடுத்து அத நல்லா அலாசிட்டு ஒரு நண்டுச்சு ஒரு ரெண்டு நாலு சின்ன வெங்காயோ இடிச்சு போட்டு அப்புற சீரகோ அப்புற இந்த லைட்ட மெளகு அந்த லைட்ட மஞ்சத்தூள் இதெல்லா போட்டு நல்லா கொதிக்க வச்சு அத எறக் கி லைட்டா சால்ட்டு பெப்பர் தூளு லைட்டா போட்டு அந்தண்ணாக் குடுத்துட்டுருந்தாங்க டெய்லிமேவு நா ஏன் தரே ங்க டெய்லி கேட்டங்காட்டி இது நம்ம வந்து டெய்லி எடுத்துக்கிட்டு டம்னா வெஷ வெஷம் கம்மியாயிரு ஹ நல்ல பிளட் ஊரும் ஆஹ் கெட்ட பிளட்ல்லா போய்ருக்குலைங்களா ஆல்ரெடி நல்ல பிளட்டு ஊரும் அப்டின் சொ சொல்லி குடுத்துட் இருந்தா ங் ஒரு அம்மா நீங்க என்ன பண்ணிருக்கீங்களா
ஆஹ் அப்புறன்டா இந்த மாரி பண்ணதுல்ல அப்புற நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அ இப்ப வந்து இப்ப இருக்க காலக்கட்டத்துகு உணவு பழக்க வழக்க முறைகளுக்கு நெறைய பேத்துக்கு கொழந்தையே இல்ல இப்ப மலைவேம்புன்னு ஒன்னு இருக்குங்க வேப்பமரம் மாரியே இருக்கும் அந்த மலைவேம்பு வந்து எங்க கியோ ஒரு எடத்துலதா காட்டுப்பகுதிலதா கெடைக்கு அந்த மலைவேம்பு கெடைக்காதவங்க வந்து வேப்ப எலருக்கு பாத்தீங்ளா வேப்ப எல கொழுந்தா வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டு வந்து நம்ம மாதவிடாய் ஆகுறோ பாத்தீங்ளா அது பஸ்ட்டு மூனு நாள் உம் ப அந்த வேப் ப்ப எல ரெண்டு மிளகு ரெண்டு பூண்டு மஞ்சள் இதுனாலியே வச்சி அரச்சி கல்லூலதா அரைக்கனு மிக்சில போடக்குடாது கல்ல அரச்சி அத அப்புடியே உரு ண்டையா புடிச்சி காலைலியே காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமிய வேண் ட்டி வெறு வயித்துல கெழக்கமா நின்னு நம்ம சாமி கும்புட்டு அத மூன் நாளைக்கு பஸ் ஸ்ட்டு மூன் நாளைக்கோ இல்ல அஞ்சு நாளைக்கோ சாப்டோ அப்டினா தொடர்ந்து ஒரு மூனு மாசோ பண்ணனு அப்டின் னா அது வந்து கர்ப்பைல இருக்க அழுக்கு அப்ற இந்த சின்ன சின்னத் தொற்றுகள் கிருமிகள் கற்பப்பைய சுத்தப்படுத்துமாமா அதுனால தொட இப் அப்டி ஒரு ரெண்டு மாச மூனு மாச அவுங்க சாப்பிர்றதுக்குள்ளயே வந்து கொழந்த இருக்கு அப்டின் சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க இது உங்ளுக்கு தெரியுங்ளா
ஆ கேள்விப்பட்டிருக்கேங்க பாத்ருக்க கேள்விப்பட்ருக்கே பக்கத்து இருக்கவங்ளுக்கு நா டிப்ஸ் சொல்லிருக்கே இந்த மாரி ட்ரை பண்ணுங்க அப்டின் சொல்லி சொல்லிருக்கே அவுங்களு ட்ரை பண்ணிட்தா இருக்காங்க
அப்றம் பாத்தீங்கென்னா வேப்பம்பட்ட இருக்குல்ல வேப்பம்பட்டையிமே வந் து வேப்பம் பட்ட வந்து நம்மளுக்கு இந்த கால்லெலா அடிபட் ருச்சுனா அத அரச்சி தடவுவாங்க
வேப்பம் ஆமா ஆமாங்க அந்த மரத் த்துல இருக்க பட்டைய எடுத்து அது மாரி அரச்சு தடவுவாங்க
அதி அப்ற வேப்ப மரத்த வந்து சாமியா கும்புடுவாங்க இல்லைங்ளா
அம்மா எனை வீட் பக்கத்ல பேச சொன்னல் நீங்க பெரியமரோ அங்கியே சாமிலா வச்சு கும்புட்டுடுதா இருக்கறாங்க மரமே சா சாமியாதா நெனப்பாங்க எல்லா மரத்தையு வெட்டனவுங்க அந்த மரத்த மட்டு வெட்லீங்க தெரியுங்ளா ஏனா அது சாமிய நெனச்சு இது பண்றாங்கல்லிங்க
அப்ற இன்னொன்னு பாத்தீங்கன்னா வேப்பங்குச்சில பல்லு வெளக்கனா பல்லுக்கு நல்ல நல்லது தெரியுங்ளா பல்லு நல்ல உறுதியா இருக்கு கேள்விப்பட்ருக்
ஓ கேள்விப்பட்ருக்கேங்க சின்ன வய்ஸ்ல ப த்திங்னா எங்க பாட்டி வீட்டுக்கு போவங்க அது கிராமந்தானங்க பொள்ளாச்சில அங்க பாத்தீங்னா சின்ன வீஸ்ல எங்க அப்பளைக்கிட்ருப்பாங்ளா அப்பா என்னப்பா அதுன் கேட்ருந்தாட்டி இது வெளக்கணு சாமி மி வெளக்கனா நல்ல பல் நல்லாருக்குன் சொன்னாங்க அப்ப நா என்ன பண்ண செரி வாங்கி வெளக்காட்டி சரியான கசப்பு வடிக்கிதுப்ப வேணாம்பா சொல்லிட்ட இல்ல சாமி இது வெளக்கனா பல்லு நல்லாருக்கு வெள க்கு கண்டிப்பா அப்டின் சொல்லி அப்ப நானு அந்த வீக் ஃபுல்லா நம்ம அங்கதா இருந்தோ லீவுல அந்த வீக் ஃபுல்லா நல்ல வெளைக் கிட்டன பல்லு நல்லதுன் சொன்னாங்க அந்த மார்லா ட்ரை பண்ணிருக்கோங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்ளா
ஆ நானும் பண்ணிருக்கேங்க நா வந்து பாத்தீங்கன்னா பல்லெலா இந்த பூச்சி பல்லலெல்லா இருந்த அ சொத்த பல்லு இருக்குல்ல அந்த அந்த பல்லு வலிக் க்கும் போது பூச்சி பல்லு இருக்கும் போது நா என்ன பண்ணுவனா பல்லு அ நல்லா இனிப்பு சாப்டுவே இனிப்பு சாப் ப்டுட்டு அந்த பல்லு வலிக்கும் போது என்னப் பண்ணேனா அந்தப் பேஸ்ட்டெல்லா வெளக்காம அ அப்ப வந்து காலைலியே போயிட்டு வேப்பமர எங்க இருக்குன்னு தொலைவுவேங்க தலைவிட்டு அதுல வேப்பங்கச்சி ஒரு நாளஞ்சு குச்சி கொண்டு வந்து வீட்ல வச்சிக்குவே வச்சுகிட்டு அதுலதா டெய்லியு பல்லு வெளக்குறது
ஓ அப்டியா
அப்டி பல்லு வெளக்கும் போது பாத்தீங்கன்னா பல்லு வலி எனக்கு இருக்காது அதுக்கப்ற
ஒஹோ
வேப்பமரம்னாலே பொதுவா பாத்தீங்கன்னா வேப்பமரம் நல்ல பயனுள்ளதுங்க
செர் சிரிசா சிரிசா ரொம்ப இல்லை எல்லா த்துக்குமே நல்ல விஷயங்கள் இருக்கு இந்த மரத்துல
த்தோட இரு அதுல உள்ள மூலிகைகள் மருத்துவ குணம் கெடைக்கு போது
உம் கண்டிப்பா க க செரிங்க கொஞ்சோ வேல இருக்குன்னு நா வைக்கிறே சந்தனரமா கூப்றேங்க
ஓ